உங்க இப்ப கேக்குதுங்களா ஆஹ் செரிங்க
எப்டி இருக்கீங்க
நீங்கள் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க பாப்பாக்கு என்ன வயசு பையனுக்கு பையனுக்கு எவ்ளோ வயசுங்க ஸ்கூல் போகணுன்னு இன்னு இன்னு அடுத்த வருஷோ ஸ்கூல்ல சேர்க்கணு
த்த எறய போட்டர்லான்னு பாத்தே என்னால தொல்ல தாள முடியலனு போயிடு ஒரு ஆஃப் டேவாது நா ஒரு ஆஃப் டே நிம்மதியா இருக்கேன்னு பாத்தே சே ர்க்க மாட்ட சொல்ட்டாங்க மூணு வயசுக்கு மேலதா சேப் பாங்லா அடுத்த வருசோ இன்னு ஒரு வருசோ பல்ல கடிச்சீன்னு சமாளிக்கணு
அப்டி கெடயாதுங்க அவுங்களுக்கு இருக் இருக்கறது அந்த அவ்ளோ தாங்க அதுக்கப் அப்றமா படிப்பு படிப்பு அப்டின்னு போடுனே
சேட்ட நா சேட்ட சரியான சேட்ட இத ஒடக்கிறது அத ஒடக்கிறது இத கொட்டுறது பேட்ட தூக்கி டீவிய ஒடைக் கிறது நா டீ வி நாம மட்டுந்தாங்க இருக்கே எங்க ஹஸ்பண்ட் கால்ல போனா நைட்டு வருவாரு
அப்டிங்களா
வச்சிருக்கா வெளையாடுறதுக்கு ஆனா டிவி கொஞ்சோ நேரத்ல அந்த டிஷ்க்கு சிக்னல் ஏதாது வரலன்னு வச்கோங்கலே பேட்ட தூக்கி அடிச்சிடுவா ரெண்டு வாட்டி டி வி ரிப்பேர் பண்ணிருக்கேங்க மூணு வாட்டி பீரோ கண்ணாடி மாத்திருக்கேங்க ஐயோ சரியா வாளுங்க பேசிநேருப்பா எதயாது தூக்கி அடிச்சிடுவா அது நாலஞ்சி வாட்டி வுடஞ்சி போய் டிஷ் ப்ளே மாத்தியாச்சுங்க இப்ப தாங்க தூக்கி தூக்கி நா ஒழிச்சி வக்கிறே ஒழிச்சினா ட்ரெஸ்க்கடியில கிச்சன்ல சமையல் கட்டு மேல அப்ப கூட சவுண்ட் வருதுல்ல போன் அடிக்கும்போது கண்டு புடிச்சிறா அங்க வக் ஓஹோ அங்க வக்கிறியா கேக்குற கேள்வி நா என்னத்த பண்றது அவன வச் சின்னு சமாளிக்க முடியலங்க பால்வாடில வுட்டா போமாட் ட்ரா பிளே ஸ்கூல்ல போட்டா போமாட்றா ஆ ஆ அதுக்குதா இந்த வருசோ ஸ்கூல் சேத்துறலா பால்வாடில வந்து அங்கேயே உக்கார சொல்றா என்னயு நானு ஒரு வாரோ ஃபு ல்லா அவ கூடவேதா உக்காஞ்சிட்டு இருக்கே ஆனாலு டெய்லி வாண்றா
ம் ஒரு மாசோங்க பசங்க வந்து ம் இல்லல்லங்க பசங்க அது அட்ஜஸ்ட் ஆவுறதுக்கு ஒரு மாசமாவது ஆகு
இல்ல அந்த பால்வடில அடிக்கறா ங்கலா என்னனு தெரல அங்க மட்டு போவே மாட்றான் பிளே ஸ்கூல் போனா ஒரு வாரம் போனா எல்லா வெளையாண்டா கொண்டா அதோட போ மாட்றான்
ஆ
அப்ரோ அங்க பீஸ் கட்டி வேஸ்ட்டா போயி அவுங்க கிட்ட பேசி கேட்டு பாதி அமௌண்ட் தா குடுத்தாங்களே அலூரா அலூரா அலூரா அப்டி அலுவரா போமாட்டே வேனா வேன் ஸ்கூல்க்கு போறே ஸ்கூலுக்கு போறே ஸ்கூல பத் ன்னு தெரில அதனால ஸ்கூல்க்கு போறேன்றாரு
என் பையன் எனக்கும் இது தா ஞாபகம் வருது நீங்க சொல்ர மாரியே பையன ஃபஸ்ட்டு காலைல ஸ்கூல்க்கு விட்டுட்டு என் வீட்டுக்காரர் போயிட்டாரு நீ போய் கூட்டிட்டு வா அப்டின்னு நா போய் பாக்கற அப்டியே அயுதுன்னு அம்மா அப்ப காலைலந்து தேம்பி தேம்பி அழுதுட்டே இந்துருக்கான்
மாரி தா பா பால்வடில பண்ணா தண்ணி எல்லா எடுத்து ஊத்திட்டுருக்கான் மேல அந்த ஈரத்தலயே கொழந் இருந்து அழுது அழுது வாந்தி எடுத்து ரெண்டு நாளா ஜொரம் கொ கொறையவே இல்ல பா ஈரத்தலே இருந்தா என்ன ஆவு நம்ம ஒரு மூஞ்ச கழுவிட்டு தண்ணி ஊத்திட்டு வந்தாலே உடனே கிளீன் பண்ணி டிரெஸ்ஸ மாத்றோ அவங்க என்ன தா பா கத்துக்கறாங்கனே தெரில அடிக்கிறாங்களா என்னன்னு தெரில ஆனா இவன கேட்டா அடிக்கறாங்க நா போ மாட்டே போ மாட்டேன்றான் செரி நா என்னன்னு யோசிச் மூணு வயசு வரைக்கு தா விளையாடுற பருவம் நீ வீட் ள்ளயே வெளையாடு நீ என்ன சொல்றியோ என்ன கேக்குறியோ நா பாத்துக்றே அப்டின்ட்டு காலைல ச சமையல் வேலையை முடிச்சட்டேனா அவங்க பக்கத்துலய தாங்க உக்காந்து அவன் எதாவது தூக்கி போட்டு ஒடச்சிட போறான் எதாவது எத்துற போறான்னு சொல்லிட்டு அவனை பாத்துனு உக்காந்துன்ட்ரு புரில
இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு
தூங்குறாரு அதான் பேசிட்டு இருக்கேன் ஏஞ்சுட்டானா என்னால பேச முடிய அதோட நாளைக்கு மத்தியானம் தான் அந்த தூங்குறது கூட அடி செர் அலை வெச்சுதான் தூங்க வெ ந அவு பக்கத்துல படுத்து தூங்கடா தூங்கடன்னா நமக்கு தூக்கம் வந்துடுது அது அவள தான் நம்மள தூங்க விட்டுட்டு எறங்கி போய் அது ஏதாவது ஒரு வேலைய பாத்து வெக்கிது
ஆமா இப்ப தூங்குனா மறுபடியும் நைட் சீக்கிரமா தூங்குவானா
ஆஹா பண்ணடாாவப்ப
உஹம்
எனக்கும் நானும் ஒரு ஏழு மணிக்கு மேலே டிஃபன் செய்வேன் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு அவனு ஊட்டிட்டு சாமானான் எல்லாம் தேய்ச்சிட்டு எங்க வீட்டுக்கார் ஒரு நைன் ஓ கிளாக் வருவார் அவனுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இ அவ அவரும் தூங்கிடுவாரு எனக்கும் துக்கமாக வரும் இவ மட்டும் பன்னெண்டு மணிக்கு மேலே தா தூக்குவம் அப்ப காலையிலயும் சி க்கிரமா ஏந்திசிடுவ ஆன்சரா ஆரு
அஹ் அதா இந்த மாதிரி நேரத்துலதா வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா நல்ல
ஐயோ மூணு மாசத்துல வந்து நான் அவன வச்சுன்னு கஷ்டப்படுறேன்ப்பா
ஆஹ்
தவிழ்ந்து போகு போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படியே எப்படி சொல்றது மின்னல் வேற ல ஒடுவம் பா தவிழ்து போம்போது அதுக்குன்னே ஒரு வாக்கர்ல உக்கார வச்சு அத போட்டு அந்த வாக்கர கட்டி வெச்ருப்பே ஒரு எடத்துல அது இழுத்து இழுத்து இழுத்து வா வாக்கறவுட்டே வெள்ல உல்ந்துருவா சொல்றே நா நாலு மணிக்கெல்லா எழுந்துருச்சி சமையல முடிச்சிட்டு
ஆஹ் ஆஹ் இப்ப இந்த டைம்ல ஏதாது கத்துக்குடுங்க ஸ்லேட்டு புக் இப்ப இந்த மாரி வெச்சி
எல்லா எழுதுறா எல்லா பண்றா படிக்கிறா கொஞ்ஜ நேரதாப்பா அதோட அவ்ளோதா அதுவே பசங்களோட விட்டா விளையாடிகிட்டே இருப்பாப்பா அவுனுக் இப்போப் பசங்க இல்ல விளையாட்றதுக்கு அதுதா எங்க அம்மா வீட்டுக்கு போனாதா விளையாட்டு பசோ அதுக்குதா நானே இந்த வருஷோ ஸ்கூல் போட்டுர்லா பஷ் பசங்களோட விளையாண்டானா நல்லா விளையாடுவா அப்டியே அவனுக்கு அந்த சேட்டுல ஆஹ் ஆஃப் நவர் ட்ராவெல்பா மாமியார் வீடு ஆஃப் நவர் ட்ராவெலு மா அம்மா வீடு ஹாஃப் நவர் ட்ராவெலு
அப்ப நெல்லூருக்கு சைடு யாருங்க
அது வந்து எங்க மாமியாருடைய அம்மா வீட் டு
ஆ
ஆ நாங்க பங்க்ஷன் எதாருந்தா போவோ அப்றோ வருஷத்துக்கு ஒரு முற பொயிடுவோ ஊருக்கு கிறிஸ்மஸ் வந்து ஊர்ல தா செலபரேட் பண்ணுவோ
அப்டிங்ளா
டா அங்க பொயிடுவோ
ஆ ஹ ஆ செரி சேரி சென்னைலயே நல்லா பண்ணுவாங் கிறிஸ்மஸ் எல்லாமே சென்னைல நல்லா பண்ணுவாங்கெல்ல கிறிஸ்மஸ் எல்லாமே
ஆ சென்னைல நல்லா பண்ணுவாங்க ஆனா எனக்கு வந்து நா ஊருக்கு போய் வேண்ட்னது ஒரு வருஷோ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால தா இவே நின்னா எனக்கு பைவ் இயர்ஸா பேபி இல்ல இவனுக்கு முன்னாடி ஒன்னு அபாஷன் ஆயிடுச்சு அப்தா எனக்கு அறிகுறி காம் சோ அங்க இருக்குது அப்டின் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்றது ஃபேமிலியில எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கு குழந்த பிறக்காது இது அவ்ளோ தான் அப்படி அஞ்சு வருஷமா எனக்கு குழந்த இல்ல அப்புறம் அந்த சர்ச்சிக்கு போயிட்டு ஒரு வருஷோ வேண்டிட்டு வந்துதா எனக்கு மறு வருஷமே நின்னு அபாஷன் ஆயிடுச்சு.
அப்டிங்களா
னு போகாம இருக்குறது இல்லப்பா வருஷத்துக்கு ஒரு முற அந்த கிறிஸ்மஸ்க்கு போயிடுவே போயிட்டு ஏதோ என்னால முடிஞ்சது ஆமா காணிக்க போட்டுட்டு என்னால முடிஞ்சத ஏதோ செஞ்சு குடுத்துட்டு வருவே
அப்படிங்களா செரி செரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கு பசங்க இல்ல அப்படின் வருத்தப்படவே படக் கூடாதுங்க எப்பயுமே நானு நா சொல்லவே யாருக்காவது பசங்க இல்ல அப்டின்னு வ வருத்தப்படக்கூடாது மந்தவங்களையு குற சொல்லக்கூடாது
இல்லப்பா அஞ்சு வருஷமா எனக்கு கொழந்த இல்லன்ட்டு என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? இது குடும்பத்துக்கு ஒத்து வராது இது அவ்ளோ தா இன்னு ரெண்டு வர்ஷத்துல அதுவே பிச்சுனு போயிடு
ஆஹ்
டார்ச்சர் குடுத்தாங்கப்ப ஆனா அன்னைக்கு சந்தவர்ஷோ சர்ச்சிக்கி போயிருந்தபோது ஒரே அழுக நானு என்ன மீறியே அழுதுட்டே அழுது ரொம்ப பிரேயர் பண்ணிட்டு
எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பிள் இருந்தாங்க நா வந்து மே மாத லீவுக்கு அம்மம்மா ஊருக் போவ அங்க வந்து அப் அவருக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சவங்க தா அவங்க நா அப்ப சின்ன ப பொண்ணு அவர் வந்து அத் அத்த பொண்ணையே கல்யாணோ பண்ணிக்கி ன்டாரு ஆ இம்மே அவரு ஆனா அந்த பொண்ணுக்கு முன்னாடியே சொல்லிருந்தாங்க பசங்க அ கர்ப்பப்பை உள்ள வந்து பிரச்சன இவங்களுக்கு ப பசங்க போற பாக்க மாட்டாங்கன்னு சொன்னாலு இல்ல நா அந்த பொண்ண விரும்பியிருக்கே எனக்கு பசங்க தேவயில்ல நா கல்யாணம் பண்ணிக்கிறன்டு அடம்பிடிச்ச ச்சு அவரு அந்த அத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு
ம்
ஆனா என்ன ஆச்சுன்னா நல்ல சந்தோஷமா இருந்தாங்க எல்லா ஒரு பத்து பதினஞ்சு வருஷோ சந்தோஷமா இரு ந்தாங்க அதுக்கப்புறமா சுத்து வட்டாரத்துல உங்களுக்கு கொழந்தைங்க எங்க ஏன் கொழந்த இல்ல ஏன் கொழந்த இல்ல கேட்டு கேட்டு கேட்டு அவருக்கு அந்த அத்த பொண்ணு மேலையே வெறுப்பு வந்து பைத்தியக்காரன மாரி ஆயிட்டு அந்த பொண்ண வெறுத்து அவங்க வந்து இவர விட்டு விட்டுட்டு போயிட்டு அவரு பைத்தியக்காரனா தெரு தெருவ அலஞ்சி அவங்க குடும்பமே செதறிடு ட்சி மத்தவங்க பேச்சு கேட்டதுனால அவரு இப்ப கொழந்த பொறக்காதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுதா அவரு கல்யாணமே பண்ணாரு
உம்
அதனால நம்ம வந்து யாரா இருந்தாலு செரிங்க கல்யாணம் முடிஞ்சதுக்க அப்றமா அவங்களுக்கு ஏன் எப்போ கொழந்த அப்டின்னு யாரையு கேட்கவே கேக்க கூடாது
இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி வருபோது எங்க பெரி மாமியார் சொன்னாங்க அவுங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கொழந்த இல்லையே எட்டு வருஷமா நா கல்யாணம் பண்ணி வரும்போது அவளுக்கு எட்டு வருஷோ ஆவுது அவளுக்கு கொழந்த இல்ல அவங்க வீட்ல ஒரு பொண்ணு இந்த மாரிதா கொழந்த எல்லாம இருக்கா தெரிஞ்சவு என்ன அவ்ளோ பேச்சு பேஸ் திட்னாங்கபா இவ என்ன இப்டி இருக்கா இவளுக்கு கொழந்த பொறக்கு நா கொஞ்சோ ஃப்ட்டா இருப்ப இதெல்லா குடும்பத்துக்கு ஒத்து வராது இது ஓடிடு இது ரெண்டு வருஷத்துல பிச்சின்டு போயிடு நாங்க ஆனா அவங்க நா வந்து எங்க அம்மா வீட்ல இருந்து வரைக்கு இந்து தா சாமி தா கும்ட்டுட்டு இருந்த இவர கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்பறோ தா கிறிஸ்டின் அவ்ளோவா இன்ரெஸ்ட கும்பிட மாட்ட ஆனா அந்த வருஷோ நா ஊருக்கு போயிருந்த போது கரெக்டா எனக்கு ஒரே எப்படி சொல் சர்ச்சுக்குள்ள போகுபோதே கண்ணெல்லா கலங்கிடுச்சு
உஹம் உஹம் சேரி சே
ஆட்டோமெட்டிக்காக நீல்டவுன் போட்டு என்னுடைய குறைய சொல்லி நாள ஆரம்பிச்சுட்டேன்
சேரி சேரி ஒரு நம்பிக்கை அவ்வளவுதாங்க. நம்ம நம்பிக்கை தான்.
ஜனவரியே நின்னுச்சி ஜனவரி நின்னு மூணு மாசம் சாயி மார்ச் ஒன்று அபாஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த வருஷம் டிசம்பரு போய் மறுபடியும் ஜனவரி நின்னு இவன் அக்டோபர் பொறந்தான் அஹ்ஹ் அதனால எனக்கு அது மேல ஒரு நம்பிக் க ஏன்னா இவ கும்பிடற கடவளை தான் நானும் தொட்டு கும்புறே. ஆனால் நான் உண்மையாக கும்புறேன். இவங்க பொய்யா கும்புறாங் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படியே நான் சொன்னேன் நீங்க கும்புட் ந்த கடவுளதா நானும் கும்புட்றே. நா தப்பு செஞ்சிருந்தா அந்த கடவுள் எனக்கு க்கு தண்டனை குடுக்குட் டு அப்டின்னு ஆனா எங்க வீட்டுக்கார் மட்டும் சொல்லுவாருப்பா யார் என்ன சொன்னாலும காதுல வாங் காத நா சொல்றது மட்டும் தா நீ காதுல வாங்கணும். சொல்றவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அவங்க உன்ன பாத்துக்கிறாங்களா நாந்தானே உன்ன பாத்துக்கிறே நா சொல்றது மட்டும்தா நீ காதுல வாங்கணுனு சொ சொல்லிட்டு ஸ்டிரிக்டா பேசுவாரு
ம் நல்ல விஷயங்க இப்ப வந்து ஒருத்தர பாதிச்சுட்டு நீ கோடி கணக்கல க என்ன சாமிக்கு வே போட்டாலுமே ண்டாலமே எதுவுமே பழிக்காது. மற் தவங்களை பாதிக்கக் கூடாது. எப்பயுமே வார்த்தைகளால கஷ்டப்படுத்தவே படுத்தக்கூடாது. எப்பயுமே அது பு பண்ணாம இருந்தாலே போதுங்க.
நானா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட் போய் எதுக்கும் போலப்பா அந்த அபாஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனேன் போயி அப்பதான் எனக்கு க்கு எப்படி சொல்றது. கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் போட்டு எனக்கு ஒடம்பு சரி பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கடவுள் வலி அமச்சாரு உனக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கான அதாது ஸ் சொல்லுவாங்கள அவர் ஒரு பக்கம் தான் காமிப்பாரு நம்மதான் அதுக்கான முயற்ச்சி வச்சி எடுக்கணும் ட்டு அதுக்கப்றம்தா நா எப்டி சொல்றது என்னோட ஃபுல் ஃபுட்டு மொறையெல்லாம் மாத்திக்கிட்டு ஆரோக்கியமா சாப்ட்டு காலையில தெனமும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அந்த சூரியன்ல போய் உட்காஞ்சி கொஞ்ச நேரொம் உடற்பயி ச்சி மாரி செஞ்சு
ஹ செரி செரிமா ரொம்ப நல்ல விஷியோதானுமா நன்றிமா ரொம்ப சந்தோஷம்மா
தோ தேங்க் யூ
ஓகே